எப்டி இருக்க
நல்லா இருக்கேன் நீ எப்டி இரு
ஆஹ் நல்லா இருக் க நா அப்டியே பாருங்க சிப்ஸ் அது இதுன்னு சாப்டுட்டு இருக்கே
ஏன் இந்த டைம்ல சம்மர் டைம்ல சிப் ஸ்னு அதுக்கு இந்த கம்மங்கூழ் இது மாதிரி
உம் பாப்பாவ வச்ட்டு காலையில சமைக்றதுக்கு டைமே கெடைக்க மாட்டேந்து அவளுக்கு செஞ்சு குடுத்துட்டு நம்ளுக்கு கரெக்ட் இருக்கு எதுமே சாப் க்க டைம்இல்ல சரி ஏதோ ஒண்ணு இருக்குதே அப்டின்றதுக்காக ஆஹ் சும்மா சாப்டுட்டு அப்டியே உக்காந்துட்டு இருக்கே
ம் ஹிம் ஹிம் அப்போ அவ்ளுக்கு பாப்பாக்கு என்ன குடுத்துட்டு இருக்ற
பாப்பாக்கு காலைல கஞ்சு அந்த மாரி குடுக்க ஆரம்பிச்ட்டே அந்த கோதும அந்த மாதிரி எல்லா சேந்து நட்ஸ் எல்லா போட்டு அவளுக்கு ஹெல்தியா தா குடுத்துட்டு இருக்கே ஆனா நாந்தா ஹெல்தியா எதுவும எடுத்து க்க முடில
அப்ப அவளுக்கு குடு க்கு போது அதயே நீயு கொஞ்சோ அப்டியே சாப்ட்டுக்க வேண்டிதானே
அப்டிதா பண்ணுனு நெனைக்ற அந்த கஞ்ச எதுவுமே எனக்கு அது புடி க்க மாட்டேங்து சரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலா அப்டின்னா அதுக்கான டைம் கெடைக்க மாட்டேங்குது மத்தியானமா சரி ஓகே ஒரு ஹெல்த் த்தியா ஏதாவது சாப்ட்லா அப்டின்னா அவுங்ள்க்கு அந்த இது டைம் ஸ்பெண்ட் பண்ற னே கரெக்டா இருக்கு ஆனா ந இனிமே வந்து ஹெல்தியா ஏதாவது சாப் சாப்புணோ கண்டிப்பா
உம் உம் அப்போ என்ன பண்ற அப்டின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்ல்லா இருக்குல்லியா அதெல்லா நைட் இல்லன்னா சோக் பண்ணி வச்சுட்டு காலைல எஞ்சு அது ஒரு கிளாஸ் அடிச்சு குடிச்சிடு இல்லன்னா இந்த கம்பு இதெல்லா இருக்குது சம்மர் டைமுக்கு எதவு சாப் ப்டவு முடியாதுதா இந்த கூழ் இந்த தயிர் சாதோ இது மாதிரி சாப்ட்டாதா உள்ளயு எறங்குது வேற எது சாப்ட்டாலு இந்த குழம்புல்லா சாப்ட்டா எங்க போய் எறங்குது இல்ல அப்டின்னா அ ஃப்ரூட் ஸு வாங்கி வச்சிட்டின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிச்சிக்லா நம்ம
ஆமாமா ஃப்ரூட்ஸ் ஸ் எல்லா வாங்கி வச்சிருக்கு எல்லா கொழந்தைங்ளுக்கு குடுக்ற இதுலயே நம்ம போய்றோ ஆனா நம்ம வந்துட்டு இபோலா ஹெல்த்தியா யாருமே அஹ் வந்துட்டு இது பண்றது இல்ல இப்ப எல்லாமே பாத்தீங்ன்னா பிஸ்சா பர்கர் அதெல்லா போய் வந்துட்டு டிஃபனா எடுத்துட்டு போயிடுறாங்க வேலைக்கு போறவங்க கூட
என்ன பண்றது எல்லா ஜங் ஃபூட்ஸுக்கு அப்டியே மாறியாச்சு போற போக்ல அப்டியே நம்ளுக்கு எது ஈஸியா கெடைக்குதோ அத வந்துட்டு வாங்கி சாப்டுட்டு போய்ட்டே இருக்றாங்க அதனாலயே மேக்சிமம் இப்போ எங்க எல்லாருமே வந்துட்டு ஹார்ட்டடாக்குங்றாங்க தேர்ட்டி ஃபைவ் அபொவ் போலா பாத்தா ஹார்ட்டடாக் அவுங்ளுக்கு வந்துட்டு பிபி இருக்கு சுகர் இருக்கு உம் சாப் எதாச்சு நான் எங்க இங்க பசங்க இருக்கறனால அவங்களுக்கு டெய்லி இட்லி சாம்பாரு இத வச்சுட்டு இருக்க போர் அடிக்குது அப்படின்ட்டு தோசையும் நி கொஞ்சம் மின்ட்டு சட்னியும் வச்சு கொடுத்தா ஆனா அது அவங்களுக்கு இறங்கல அவங்களுக்கு அதெல்லாம் இறங்காது அவங்களுக்கு வந்துட்டு நான்வெஜ் இருக்கணும் டெய்லி நான்வெஜ்கு நம்ம எங்க போறது
கரெக்ட் தான் எங்க போறது நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஹெல்தி ஹெல்த் த்தி நம்ப ஓடுறோ நம்மளால சாப்பிட முடியலன்றத நம்மளுக்கு ஃபீலா இருக்கு இருக்கு ஆனா அவங்க அவங்களுக்கு ஹெல்தியா கொடுத்தா அதை சாப்பிட மாட்டேன்றாங்க
உம் அது டெய்லி நான்வெஜ் கொடுத்தாலும் சரிப்பட்டு வராது அது
ஆமா அதுமே அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்
டைஜஷன் டக்குன்னு உடம்பும் தூக்கி விட்டுருதுா அது வந்து ஒ ஓவர் வெயிட் ஆயிடுறாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது
ஆ
அதனால டெய்லியு ஒரு ஒரு ஷார்ட் போட்டு இந்த சம்மார் டைம்லயாச்ச வீட்டுல இருக்கும் போதாச்சும் ஹெல்தியா தா நம்ம கொடுத்தாகுனும் வேற வழியில்ல ஸ்கூலுக்கு போகும் போது அறக் அக்க பறக்க எதையாச்சும் இந்தாங்க சாப்பிடுங்கன்னு அனுபிச்சு விட்டுறோ இந்த வீட்ல இருக்கும் போது எதாச்சும் ஒரு சாட்டை போட்டு நியூட்டிஷன் சாட்ட போட்டு அவங்களுக்கு ஹெல்தியா தான் கொடுக்கணும் வேறவழியே இல்லா
உம் கரெக்ட் தா கரெக்ட் தா நம்ம நல்லா வந்துட்டு ஆ பார்க்கணும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துணு நல்லா ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணு நம்ம என்னதான் பண்றதுன்னு நம்மளுக்கு க்கே தெரில
என்ன பண்றது எதையயாச்சு ஒன்னா வந்து பண்ண வேண்டியது நா இவனுக்கு வந்துட்டு நான் சிட்டி சைட்ல இருக்கனால என்ன பண்ணடுறேன்னா பால் வந்துட்டு பேக்கெட் பால் தான் வாங்குது அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பலா ஃபர்ஸ்ட்டு கட்டு பண்ணிட்டேன் நானு
ம் பலா கட் பண்ணிட்டா அதனால இப்போ இங்க இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கறனால செரி பாலும் முட்டையும் ஒன்ன ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு குடுத்திரலாம் அது வந்து கொஞ்சம் வந்து ட்ரெயின் பண்ணிரலாம் இங்க இருக்கிற வரைக்கும்மாச்சும் ஹெல்தியா பாலை குடிக்கட்டுமே அப்படின்ட்டு அட புடிச்சு உடக்கார வச்சிருக்கறே நானு
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா தான் நம்ம ஃபுட்டுவந்து நம்ம கரெக்டு ட்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ண மாதிரி
உஹம் நான் வந்துட்டு அவனுக்கு ஸ்கூலுக்குமே வந்துட்டு அவன் சாப்டல இந்த கொழம்பு சாதம் எல்லாம் வந்து நம்ம பிரபர் பண்ணி கொடுத்து அவன் சாப்புடுறதுல்ல அதனால என்ன பண்ணறான் செரி நீ சாப்பாடு சாப்பிடலனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணடுறேன்னா ஏத்து நேந்திர மழத்துல ஏத்துக்கா அத ஒன்னு வந்துட்டு நான் கொடுத்துருவே ஃபஸ்ட் வேக வச்சு குடுத்து ட்டு இருந்தா அப்புறோ அது சாப்பிட செரி எப்படியோ ஒண்ணு ஸீம் பண்ணாலும் சரி பண்ணலலைனாலும் சரி சாப்பிடுற அது ஹெல்தியா உள்ள போனாலும் பரவாயல நீ லஞ்சு சாப்பிடாம இருந்தாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் குடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணடுற அதை குடுத்து வீட்டுறேன் ஸ்நாக்ஸ் இது ஃபிராய்ட்ஸ் இது மாதிரி கொடுத்து விட்டுலன்னா பிரெஷ் ஜூஸ் வந்து அடிச்சுடு குடிச்சி குடுத்து விட்டுறது நான
ஆமா ஆமா கொழந்தைங்களுக்கு நம்ம தினமும் வந்து ஒரு ரெண்டு டேட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பா ஆன் நட்ஸ் கொடுக்கணும் நான் ஆஹன் நான் நெறைய ஸ்கூல்ஸ்லலாம் வந்துட்டு அவங்க கேட்குறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கே கண்டிப்பா வந்து நம்ம அவுங்களுக்கு கட தேவையான எல்லா் ஹெல்தி புட்ஸும் நம்ம கொடுத்து குடுத்தாகணும் நம்மளுமே ஹெல்தியா சாப்டணு ஏன்னா அவங்கள நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான்
நம்ம டெலிவரி டைமுங்கும் போது அந்த ஹெல்தியா நம்ம டெலிவரிக்கு முன்னாடி சாப்ட்டோமா அதெல்லாம் இவங்களுக்கு ஃபீட் பண்ணியே ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த் இருக்கு நம்ம சாப்பிட்டா மட்டும் தான் நம அந்த பேக் பெயின் எல்லாம் வந்து இல்லாம இருக்கும்
உஹம் கரெக்ட் தான் நம்ம எல்லாமே வந்து ஃபுவ்ட் வந்துட்டு எல்லாமே காய்கறிங்களை ஆட் பண்ணிக்கணும் தினமும் கீரை ஒண்ணு சாப்பிடணும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மூணு நாளாச்சும் கீர எடுத்துக்கணு நம்ம சாப்பிட வேண்டிய ஹெல்தி ஃபுட் எல்லாத்தையுமே வந்துட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் வந்து அதுலயுமே இல்லாமல் நம்ம வந்து இப்போ அர்ஜென்டக்கு நம்ம போறோம் அப்படின்றதுக்காக நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்றோ ஆனா அந்த நூடுல்ஸ்லயுமே வந்து அவ்வளோ ஒரு அன்ஹெல்தியான இதெல்லாம் இருக்கு
ஆமா அதுல வேக்ஸ் இருக்குது நம்மளுக்கு டைஜஷன் ஆகவே வந்துட்டு த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆகும்ல சொல்றாங்கன்னா அதனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் பையனுக்கு
உஹம் கரெக்ட் தான் குழந்தைங்களுக்குமே நம்ம ஹெல்த்தியா பாரத்து குடுக்கணும் அவங்க டேஸ்ட்காக பாக்குறாங்க அவங்களுக்கு நம்ம குடுத்தா அமைதியா இருக்காங்கன்றக்காக நம்ம எல்லாத்தையும் குடுத்துட்டோம்னா நம்மதான் கடைசியில கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு
ஆமா அதனால நம்ம என்னன்னா இப்போ பிளஸ்ஸா நம்ம கம்பல்சரி குடுக்க வேண்டியது என்னன்னன்னா முட்டை குடுடுத்தடணும் முட்டை வாழைப்பழம் நம்ம நட்ஸ் நட்ஸ்ல இருக்கதை விட வந்துட்டு நம்மளுக்கு இந்த கொய்யா பழத்துல நிறைய வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு டாக்டருங்க சொல்றாங்க
உம் கரெக்ட் தான் ஃரூட்ஸ் ஸ் எல்லாமே நல்லது தான் குழந்தைங்களுக்கு அதுலயுமே வந்து இப்ப நிறைய ஹா பழுக்க வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அதனால நல்லா கழுவி அ கொடுக்க சொல்றாங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே வெஜிடேபிள்ஸமே உம் கழுவின் நல்லா சுத்தமா வெச்சி வெச்சிகாணும் அப்படின்றாங்க எல்லாமே இப்போ கிழங்கு எடுத்து எடுத்துகிட்டாலமே அந்த மேல இருக்க மண்ணு கூட வந்துட்டு ஒரு கெமிக்கல் தான்
ஆமா அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நம்ம அதுக்கு என்ன பண்றோம்னா இல்ல இப்போ மார்க்கெட்ல நிறைய வந்திருக்கு இந்த வாஷ் பண்றக்கு அதுவுமே வந்து நம்ம கெமிக்கல் தான் அது மட்டும் எப்டி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி் கொடுக்கும்ன்னு சொல்லலாம் நம்ம ஒண்ணும் இல்லை நம்ம உப்பே போட்டு உப்புதண்ணிலே வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ந நார்மல்வாட்டர்ல கழுவுனாலே போதும் நம்மளுக்கு
உஹம் கரெக்ட் தான் அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நல்லா ஹெல்தியா சாப்பிடுறதுதான் நம்ம வந்து லைஃப்ல ஒரே ஒரு விஷயம்
ஆ மார்னிங் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லனா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு வந்து சாப்ட்டுட்டு இல்ல மார்னிங் வந்து பிரேக் பாஸிக் வந்து இந்த இப்போ கருப்பு உளுந்து தான் வந்துட்டு ஒயிட் கலர் உளுந்து இல்லாம கருப்பு உளுந்துல வந்துட்டு செய்ங்க ஆஹ இட்லி ஆக்கும் தோசையாக்கும் வந்து சொல்றாங்க அப்புறோ இப்போ இங்க இது தான் எங்க அண்ணி வீட்ல பாத்தவங்க காலையில எனிச்சு கஞ்சி வந்து செஞ்சாங்க என்ன கஞ்சி அப்டின்னு கேட்டா அதுல வந்துட்டு தான் சொன்னாங்க அந்த நிறையா வகைக அந்த அரிசிங்க இருக்குதுல குதிரைவாளி அப்புறோ சம்திங் நறையா
கரெக்ட்டு ஆ
வகைக அதுக்கப்புறோ வந்து கடலை இது எல்லாமே வந்து போட்டு அரைச்சு வச்சுட்டாங்க தனித்தனியா எல்லாத்தையும் வறுத்து நறையா சொன்னாங்க அதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க மிஷின்ல காலையில எஞ்சு எஞ்சு ஒரு டம்ளர் கஞ்சி இதுல நம்ம எப்டி தனித் தனியா அதுல சாப்பிடவும் முடியாது மொத்தமா இப்டி அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்டின்னா வந்துட்டு நம்ம குடிச்சோம்னா மொத்தமா எல்லா இதுமே நம்மளுக்கு ஒரே கிலாஸ் வந்துறுதா
ஆமா ஆமா அதுவே நம்முளுக்கு வந்துட்டு ஒரு வயிர் ஃபுல்லான மாதிரி இருக்கும்
ஆமா பண்ணிட்டு மதியம் என்ன பண்ணும்னா கொஞ்ஜோ சாதம் நறையா வந்துட்டு என்ன சொல்றது கூட்டு பொரியல் வ கைகள் வச்சு சாப்ட்டோம் அ அப்டின்னா வந்துட்டு நம்முளுக்கு ஓகேவா இருக்கும் நைட் லைட் வெய்ட் ஃபுட் ஏதாச்சும் வந்து எடுத்துட்டாவே முடிஞ்சு நம்முளுக்கு டெய்லி ரூட்டீன்ல
உம் கரெக்ட் தான் நம் பசி எடுக்குற அது அதுனால நம்ம வந்து வேஸ்டான ஃபுட் எல்லாம் எதுவுமே சாப்ட மாட்டோம் இல்லியா
ஆமா
அதனால நம்ம வந்து வேஸ்டான ஃபுட்டு சாப்டாதனால நம்முளுக்கு ஹெல்த்து வந்துட்டு கொஞ்ஜோ நல்லா இருக்கும் நம்ம காலைல அந்த நட்சு சாப்பிடும் போது நம்முளுக்கு அந்த ஹெல்த் நம்முளுக்கு தேவையானது அன்னிக்கு ஒண்ணு போயிடும் அப்புறோ மதியானமா நம்ம ஒரு கீரையோ காய்கறியோ எடுத்துக்கிட்டோம்னா நம்முளுக்கு கால்சியம் அந்த அன்னிக்கு தேவையானது வந்து கரெக்ட்டா ஆகிடும் உம் எல்லாமே நம்ம கரெக்ட் இனிமே ஃபாலோ பண்ணும் எல்லாமே ஃபுட்டுன்றது எடுத்துக்குறது வந்து ஃபுட்டுலயுமே நம்மளுடைய ஹெல்த் இருக்கு
ஃபுட்ல தான் மெயின் ஹெல்தே நம்முளுக்கு வேற எதுல போய் நம்ம எடுத்து முடியும் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்டின்னா நம்முளுக்கு என்ன சொல்றது லைப்ஸ்ஃபான் வந்துட்டு நம்முளுக்கு நல்லா இருக்கும்
உம் கரெக்ட் தான் நம்முளும் பாக்கலாம் இனி வந்து எதாவது ஒரு ரொட்டீன் லைஃப்ல ரொட்டீன் பண்ணி நம்ம கொஞ்ஜோ புட்ஸ்ல்லாம் எடுத்துக்க பாக்கணும் அதுல வந்து என்னென்ன ஆட் பண்றோ என்னன்னா நம்மளுக்கு அது ஹெல்த்தியா அப்டின்றது பாத்து பாத்து நம்ம கொழந்தைகளுக்கு பண்ணணு நம்மளுக்கு
ஆமா மெயினா கீர குடுத்துரணு கீர தா கீர முட்ட பால் பால்லு என்ன கரெக்டான டைம்க்கு குடுத்துட்டாவே நம்மளு வந்துட்டு போவுது
ஆமா நம்ம இனிமே அத ஃபாலோ பண்ணலா செரியா நா கால் பண்றே உங்களுக்கு
ஆஹ் ஓகே ஓகேடா